வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே எப்டி இருக்குறீங்க
நல்லாருக்கே
ஆ இப்போ ஒண்ணுல்ல தோழி இப்ப எங்க வீட்ல ஒரு ஒரு விசேஷம் சோ அதுக்கா உங்கள வந்துட்டு ஒரு அழைப்பு விடலாம் அப்டின் சொல்லி உங்களுக்கு கால் பண்ணிருக்கே
அப்டியா சொல்லுங்க என்ன விஷ்யம்
ஆ எங்க எங்க அக்காவுக்கு ஒரு திருமணம் அ மெ ஜெய்ச்சிருக்கோ சோ நீங்க வந்தா நல்லா இருக்கோ அப்டீன்னு சொல்லிட்டு உங்குளுக்கு கால் பண்ணிருக்கோ
அப்புடியா கண்டிப்பா கண்டிப்பா எப்ப சொல்லுங்க
ஆ உங்க அதாவது இந்த மாசோ தா நமக்கு வந்து இப்ப கல்யாணோ வெச்சிருக்கோ பாத்தீங்கன்னா இப்போ நறைய ஒரு சந்தேகங்களோ இருக்கு அப்டியே உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு கால் பண்ணே பாத்தீங்கன்னா எங்க என்ன ட்ரெஸ் எடுக்குறது இப்ப என்ன மாதிரி வே இந் இந்த கல்யாணத் எப்டி நம்ம வந்து அ இங்கு எடுத்து சொல்றத அப்டீன்றத பத்தி நம்ம பேசலா ஃப்ரீயா இருக்குறீங்களா
ஆ ஆ ஃப்ரீயா தா இருக்க சொல்லுங்க நீங்க பேசலா
ஆ ஓகே ஓகே தோழி இப்போ ஓ என்னு இப்ப அக்காவுக்கு கல்யாணோ அப்டீன்றதுனால ஃபர்ஸ் டு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு என்கேஜ் மெண்ட் வந்து மொத நாள்தா நம்ம பண்றோ ஒ இப்ப நார்மலா வந்து முன்னாடியே பண்ணிடுவோ என்கேஜ் மெண்ட்ங்கறதெல்லா முன்னாடியே பண்ணிடுவோ இப்போ இப்போ என்னன்னா எங்குளுக்கு நாட்கள் இல்ல அப்டீன்றதுனால மொதல் நாளு வந்து வரவேற்பு விழா வெச்சுட்டு அ அன்னிக்கே ஒரு என்கேஜ்மெண்ட்டு மாதிரி
செரி செரி ஓகே
ஆ சோ இது அதனால உங்குளுக்கு ஓ இப்ப க ஒரு அதாவது நிச்சயதார்த்தம் அப்டீன்றது மொத நாள் பண்றோ
ஓகே ஓகே கண்டிப்பா எங்க எந்த லொகேஷன்னு
ஆ இப்ப இங்க ப ஒ இங்க ஒரு மு முக்கியமா ஒரு எடத்துலதா வெச்சிருக்கோ ஸோ கண்டிப்பா வந்து உங்குளுக்கு நா அது வந்து என்ன எடோ அப்டீன்றத உங்குளுக்கு நா அனுப்பி சரிங்களா இன்விட்டேஷன் உங்குளுக்கு நா சென்ட் பண்ணி வுட்றே
ஆ செரி செரி சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா வரே
ஆ ஆமா இப்போ பாத்தீங்க அப்டீன்னா மொத நாளு நைட்டு வந்துட்டு நம்ம வந்து ரிசப் ஷன் வெக்கிறோ இல்லியா அந்த அதாவது வரவேற்பு விழா வெக்கிறோ இல்லயா அதோட சேத் து நம்ம வந்து நிச்சயதார்த்தத்தையோ வெக்கிறோ ஆ இப்ப நிச்சயதார்த்தத் கு அப்டீன்னு பாத்தீங்கன்னா அ இப்ப மேக்கப் செட்டு நாங்க நாங்க வந்து இப்போ ரெடி பண்ணிருப்போ அதாவது ஒரு மேக் மேக்கப் பண்ணனோ இல்லயா பொண்ணுக்கு ஒரு மேக்கப் பண்ணனோ சோ எந்த மாதிரி மேக் கப் பண்ணா நல்லா இருக்கோ அப்டீன்னு நீங்க நெனைக்கிறீங்க தோழி
அ இது ட்ரடிஷ் ஷனல் இப்போ ரிசப்ஷனுக்குன்னா இப்போ கொஞ்சோ ஃபேன்சியா பண்ணிக்குலா கல்யாணத்துக்கு ட்ரெடிஷ்னலா பண்ணிக்குலா நல்லா மங்களகரமா இருக்குற மாதிரி சோ அது ஃபேன்சி லுக்குனா உங்குளுக்கு கொஞ்சோ பிளாக்கு ப்ளு கலர் அந்த மாரி ஐ ஷாடோஸ் அந்த மாரி குடுத்துட்டு
ஆ ஆ
நல்லா கிளாசியா இருக்கோ அந்த மாரி குடுத்துட் டு லைட் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் அந்த மாரி குடுத்தீங்கன்னா ஒரு கிளாசி லுக்கா இருக்கோ அந்த மாதிரி நீ இங்க இதுக்கு ரிசப்ஷன்க்கு யூஸ் பண்ணிக்குலா கல்யாணத்துக்குனா ட்ரெடீஷ்னலா கொஞ்சோ நல்லா கோல்டன் கலரு ஐ ஷேடோ யூஸ் பண்ணி மெரூன் கலர் அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் அந்த மாரி போட்டு கொஞ்சோ ஹைலைட்டா அது ட்ரெடிஷனலா இருக்கோ லுக்கு இப்போ ஃபேன்சி லுக்கு வெஸ்டர்ன் லுக்குனா நீங்க ப்ளூ கலரு கிரே கலரு பிளாக் அந்த மாதிரி குடுத்தீங்கன்னா ஐ ஷேடோஸ் எல்லா அதெல்லா நல்லா ஒரு வெஸ்டர்ன் லுக்கா இருக்கோ ரிசப்ஷன்க்கு அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்குலா
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி நன்றி தோழி இப்ப பாத்தோம் அப்டின்னாக்கா ஆ ஒரு அதாவது இந்த லெஹாங்கா அப்டின்ற மாரி அந்த ஒரு துணி மெட்டீரியல்ருக்குது இல்லயா சோ அந்த மாத் திரி நம்ம எடுத்துக்கலாம் அப்டின்னு ப பா எடுத்துக்கலாமா இல்ல நம்ம வந்து நார்மலா ந் இந்த ஆஃப் சாரி மாடல்ல வரும் இல்லயா அதுமதி எடுத்துக்குலாமா அப்டின்னு நெனை
ம் இப்ப நீங்க கல்யாண்த்துக்கு னா கல்யாணத்துக்கு அ ஆஃப் சேரி மாடல் இருக்கு லெஹங்கா சோளி மாத் திரி வருல்ல அது ரிசப்ஷனுக்கு எடுத்துக்கோங்க
அ ஓ ஓ ஓ இல்ல இப்போவே கல்யாணோங்கும் பொழுது நம்ம வந்து சம் புடவை தான் நம்ம வந்து பாரம்பரியமா புடவையில தான் நம்ம வந்து மே திருமணம் பண்றது அதாவது அந்த கூறப்புட கூற புடவை அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா
ஆமா
ஆ கூறப்புடவையே அதுலதான் நம்ம வந்து இந்த இந்த முறை கூறை கூறப்புடவையதான் எடுத்துக்குலா அப்டின்னு நெனச்சுக்கிட்டு நாங்க இருக்குறோ சோ அது எந்தப் பட்டு புடவ இல்லது அந்த கூற புடவை அந்த மாதிரி எடுத்துக்குலா அப்டின்ட்ருக்கும் இன்னும் நாங்க கல்யாணத்துக்கு ஆ அந்த ஒரு என்ன என்ன புடவை எடுக்குறது அப்டின்றது எ நாங்க இன்னும் முடிவு பண்ணல
ஆமா இப்போ இந்துஸ்ல இந்த கூற புடவ தான கட் டி கல்யாண பண்ணுவாங்க அப்போ அதுதான ட்ரெடிஷ்னல்லு அப்ப அந்த மாரியே எடுத்துக்குலா அதுவே கரெக்டா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா அததான் இப்போ வந்து நம்ம வந்து பட்டுப்புடவை மாதிரி எடுத்துக்குலாமா அதாவது நம்ம தாலி கட்ற ஒ அந்த நேரத்துல அந்த கூறப்புடவைங்குறது வந்து நம்ம வந்து ரொம்ப மிஸ் விசேஷமா ஓ உள்ளது அது சோ அதனால நா அந்த மாதிரி எடுத்துக்குலாமா அப்டின்ற மாரி ஒரு குழப்பத்திலயே இருக்குறோ
இல்ல இந்த மாதிரி கூற புடவையே எடுத்துக்கோங்க நீங்க ஏன்னா எ அதுதானே ட்ரெடிஷ்னலா எப்பவுமே கல்யணத்துல ஹிந்துஸ் கல்யாணத்துல ஃபஸ்ட் ட்ரெடிஷ் ட்ரெடிஷ்னல் தான் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க சோ
வந் பாரம்பரியமா உள்ள வந்து நம்ம பாத்தோம் அப்டின்னாக்கா இந்த கூறப்புடவைதான் நமக்கு வந்து பாரம்பரியத்துல இந்து கல்யாணமா இருக்கட்டும் நல்ல அதுல வந்து பாரம்பரியமா உள்ளது அதுதா ஆ இரண்டாவது பாத்தீங்க அப்பின்னா நம்ம கையில மெகெந்தி போட்றது கோண்வு எல்லாம் போட்றது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ம் அந்த மாரி ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு வக்கிறோம்
சரி ஓகே மெஹந்தி ஆர்டிஸ்ட் புக் பண்ட்டீங்களா
ஆ அதெல்லாமே புக் பண்ணிருக்கோ சோ இது எல்லாமே வந்து அதுக்கு மொதல் நாள் அதாவது ரிசப்ஷன் அன்னைக்குதான் எல்லா ஒரு எல்லா ஏற்ப் பாடுமே நடந்துகிட்ருக்கு
சரி சரி ஓகே சரி புடவ எங்க எடுக்கலான்னு இருக்கீங்க
ஆ அத பத்தி அத பத்தி இப்ப கேக்குறதுக்காக தான் இப்ப நா உங்குளுக்கு கால் பண்ணே இப்ப புடவ வந்து இப்போ நம்ம எங்க எடுக்குறது அப்புடின்ற ஒரு ஐடியா எங்களுக் கு இன்னும் வரல சோ எங்க போய் எடுத்தா நல்லா இருக்கும் அப்புடின்னு நீங்க நெனைக்கிறீங்க தோழி
காஞ்சிபுரம் அங்க நல்லா இருக்குல்ல காஞ்சிபுரம்ல காஞ்சிபுரம்ல நல்லா இருக்குல்ல
ஆ கண்டிப்பா அது நானும் கேள்விப்பட்ருக்கேன் காஞ்சிபுரத்துல வந்து புடவை வகைகள் வந்து நல்லா இருக்கும் அப்புடின்னு சொல்லி ‌கேள்வி
அப்டின் நானும் கேள்விப்பட்ருக்கேன் அங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வெரைட்டிஸ் இருக்கு நல்லா ட்ரெடிஷ்னலா இருக்கு
ம் க ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆமா நானுமே வந்து இப்ப நா எனக்கு தெரிஞ்ச தோழிகளிடம் விசாரிக்கும் பொழுது நெறைய பேர் வந்து இந்த காஞ்சிபுரத்துல தா சொல்லியிருந்தாங்க
உம் அஹ அது ரொம்ப வருஷமா இருக் கிறது ஒரு கடையாமே அது அந் நல்லா அங்க துணி எல்லா நல்லா குவாலிட்டியா இருக்கும்மா அது
ஆமா ஆமா
ரொம்ப வருஷோ நிப் இப்ப உங்க இப்ப உங்க கல்யாணத்துக்கு நீங்க போ யூஸ் பண்றீங்கன்னா இது இருவது கற் வருஷோ கழிச்சு கூட இப்ப உங்க பொண்ணுக்கு கூட நீங்க அது யூஸ் பண்லாமா அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா அது நல்ல நல்ல குவாலிட்டியா இருக் குமா இருவது வர்ஷோ கூட நீங்க வெச்சு யூஸ் பண்ணிக்கலாமா அது
ஆ ஓகே ஓகே தோழி அதாவது ஆம்மா தோழி இப்ப எனக்கு வந்துட்டு நா கேள்விப்பட்ட வரைக்குமே நெறைய பேர் வந்து காஞ்சிபுரத்துல போய் இப்ப எடுத்தா நல்லா இருக்கு அப்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ நானும் போய் எங்க வீட்ல உள்ளவங்களிட்ட சொல்லி கண்டிப்பா நாங்க காஞ்சிபுரத்துல போய் ட்ரை பண்றோ ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னாப்ப கல்யாணம் முடிஞ்சு ரிசெப்ஷன் முடிஞ்சு நம்மாள் விருந்து விருந்து அழைபிதல் வெச்சிரு போம் எதாவது விருந்து வெப்போம் ஆ அத சொ விருந்து விருந் து அப்டிங் பொழுது மா ஆமா பொண்ணு வீட்டார் விருந்து மாப்பிளையை வீட்ட விருந்தன் சொல்லி விருந்து வப்போம் சோ இந்த விருந்துல பாத்தீங்க அப்டின்னா என்னென்ன உணவு வகைகள் ஒரு சேர்த்துக்கலாம் அப்டின்ட்டு ஒரு அதாவது நம்ம அசைவ உணவா இருக்கட்டும் அல்லது சைவ உணவா இருக்கட்டும் ரெண்டுமே நம்ம வெக்கனு ஏன்னா நெறைய பேர் வந்து சில பேர் வந்து அ மாலை போட்டிருக்கே கோயிலுக்கு போறேன் அப்டின்னு சொல்லிட்டு வருவாங்க சில பேர் வந்து வியாழக்கிழம வெள்ளிக்கிழம சாப்பட மாட்டோ அப்டின்ற மாதிரி எல்லா வருவாங்க இல்லையா சோ நம்ம வந்து
அசைவு தா அசைவு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாதா இருக்கும்ல்ல
அ அதுதான் இப்போ அசைவம் சாப்பிடுவாங்க அப்டின் சொல்ல முடியாது கண்டிப்பா அந்த அசைவம் சாப்பிடுவாங்க ஆ சைவும் சாப்பற இருக்கிற பாத்தும் இருக்காங்க இல்லையா
அஹ அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி செஞ்சிலா வெஜ்பிரியாணி நான் வெஜ் பிரியாணி அந்த மாதிரி ரெண்டும் செஞ்சிலா அதுக்கு ஏத்த மாதிரி சைடிஷ்சு ரொட்டி கிரேவி அந்த மாரி செய்லா இல்லன்னா வெஜிடபிள் குருமா இத யாரு உங்குளுக்கு நான்வெஜ் சாப்ட மாட்டாங்களோ அவுங்களுக்கு வெஜிடேபிள் குர்மா மாதிரி செய்யலா அந்த மாரி ஸ்வீட்டு ஸ்வீட் ஒரு ரெண்டு வகை ஸ்வீட் செய்லா இந்த பிரெட் அல்வா சொல்லுவாங்கல்ல அந்த மாரி செய்லா குலாப் ஜாமுன் செய்லா அத லா ரொம்போ ட்ரெடிஷ்னலானது இல்ல
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆ இப்போ நம்ம நம்ம வந்து அத அதாவது அசைவ அ நா சைவத்துக்கு போறோம் அப்டின்னா ஆ ஆ சைவம் அது சைவம் அப்டிங்கும் பொழுது ஆ இடியாப்பம் ஆ நம்ம வந் இது ஏ வ் நெ நைட்ல தா விருந்து வைக்கிற மாரி அப்பீ இருக்கிறோ சோ அந்த டயத்துல பாத்திங் அப்டின்னா இடியாப்பம் இட்லி உத்தாப்பம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம் வெச்சுட்டு பரோட்டா வெச்சுட்டு ரெண்டு ஸ்வீட் வெச்சு நீ இதுக்கு வந்து ஆ வ்வா அதாவது குருமா அ குரும ஒண்ணு காலிப்ளவர் குருமாவா இருக்கட்டூ அல்லது கொண்டக்கடல குருமாவா இருக்கட்டூ அந்த மாரி ரெண்டு குருமாவ வெச்சுட்டு ஆ செட்னி சாம்பார் அந்த மாரி வெச்சுட்டு ஒரு வட வச்சிற்லா அப்டின்ற மாதிரி இருக்கிறோ அதாவது நம்ப வந்து ச சைவத்துக்கு அசைவத்துக்கு அப்டின் பாத்தீங்கன்னா ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணியா இருக்கட்டூ அல்லது ஒரு மட்டன் பிரியாணியா இருக்கட்டூ அவுங்களுக்கூ பரோட்டா ஆமா அவுங்களுக்கூ பரோட்டா அப்டி இ வைக்கணோ அ டுத்து ம் அவுங்களுக்கு அதே செய்யயூ நான் வெஜ்ஜு
நைட் டைம்லனா டிஃபன் மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நெறய பேரு நைட் ட் டைம்ல டிஃபன் மாதிரி தா லைக் பண்ணுவாங்க அந்த மாரிதா சாப்பிட விரும்புவாங்க
ஆம்மா ஏன்னா இப்போ அவுங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கூ செரிமானோ ஆகணூ இல்லியா
ஆமாம்மா
ஆ சோ அந்த நீங்க சொல்ற மேரி அந்த மாரி வச்சுக்கலா சோ எங் தூ ஏ அது அவங்ல்ல நம்ம இதெ நீங்க சொல்ற மாதிரியே நம்பர் டிஃபன் வாங்கிகலா அப்டின் போத் வெச்சிக்கலா இருந்தாலூ நம் நம்ம அசைவ அசைவத்துல நம்ம ஆல்ரெடி டிஃபன் வச்சிக்கிறதுனால இப்ப சைவத்துக்கு கொஞ்சொ பிரியாணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கூ அப்டின்ற மாரி
ஆமா சைவத்துக்கு பிரியாணி வெச்சுடுங்க ஏன்னா பிரியாணி ஒரு டிஷ்ஷே நல்லா தூக்கலா இருக்கோ பிரியாணி ஆமா அதுவே ஒரு டிஷ்ஷே ஆயிரூ ஆனா தோச சப்பாத்தி இந்த மாரி இடியாப்போ அதெல்லா கொஞ்சொ லைட்டு தா சோ நைட்ல சாப்றவங்க லைக் பண்ணுவாங்க அதிகமா டிஃபன் மாதிரி சாப்றதுக்கு சோ அவுங்கலா இந்த மாரி தா சாப்புடுவாங்க நான்வெஜ் லைக் பண்றவங்க கண்டிப்பா பிரியாணி சாப்புடுவாங்க அதனால பிரியாணி வச்சிருங்க கண்டிப்பா நல்லா இருக்கூ அவுங்களுக்கு க்கு என்ன கொஞ்சொ நேரோ சந்தோஷப்படுவாங்க பரவால்ல நம்மள பேஸ் பண்ணி யாரு வெஜிடபிள் சாப்புறாங்க யார் நான் வெஜிடபிள் சாப்பறாங்க அப்டின்னுட்டு பேஸ் பண்ணி சமச்சுருக்காங்க அப்டின்னு அவுங்க சந்தோஷப்படுவாங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ரொம்ப நன்றி தோழி உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ஒரு ஐடியா கெடச்சிருக்கு என்ன மாதிரி செய்யலா அப்டின்னு சொல்லிட்டு மீண்டும் வாய்ப்பு கெடச்சா உங்களுக்கு கால் பண்ணி பேசறே நன்றி தோழி
சேரி ஏதாவது டவுட் இருந்தா பண்ணுங்க இத பத்தி பேசணும்னா கண்டிப்பா சேரிங்க பாய் வணக்கம்